எக்
ஆ கேக்குது
அ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்ப காலை வேலையெல்லா முடிச்சுட்டீங்களா
காலையில எல்லா வேலையு முடிஞ்சுதுக்கா இப்ப ரெஸ்ட் பேஸ்ல போயிட்டு இருக்கு
நானு ரெஸ்ட்டு இப்பதா சாப்ட்டுட்டு வந்து உக்காந்துருக்க
ஓ சாப்ட்டீங்ளா இன்னக்கி சீக்கெரமா
இன்னக்கி சீக்கிரமா கொஞ்சோ சாப்ட்டுட்ட அது இல்லாம ஏ காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணிருந்தாங்க அவுங்கள்ட்ட கொஞ்சொ பேசிட்ருந்தனா அப்டியே கொஞ்சொ காலேஜ் நினைவுகளா ஆய்டுச்சி நம்ப எவ்ளோ சந்தோஷமா இருந்தோ ஃப்ரீ பேட்ஸா இருந்தோ எந்த சடயு இல்லாம இந்தோமா காலேஜ் போனோமா படிச்சோமானு ந்தோ இப்ப எல்லா வேலையு நம்ளே செய்ய ம வேண்டி இர்க்குது அந்த காலேஜ் லைஃப் போறது போனதே தெரிய்ல இன்னு நம்ப படிச்சிட்டே இருந்துருக்லாமோ அப்டீன் தோணுது எனக்குல்லா ஏன்டாப்பா கல்யாணொ பண்ணிக்கிட்டோ
ஆமா ஆமா எனக்குமே தோணு ஐயோ எவ்ளோ ஜாலியா இருந்தோ நா எங்க அம்மா கிட்ட கேப்ப ஏம்மா நா பாட்டு கட்டுல்ல உக்காந்து ஃபோன் நோண்டிட்ருந்தனேம்மா நீ இப்புட்லா சொல்லவே இல்லையேமா மூணு வேலையு சமைக்க வேண்டியதா இருக்கு மூணு வேலையு கழுவ வேண்டிதா இரு க்கு ஏம்மா இப்டி பண்ண ஏன்டி அப்ப நால்லா பண்ணலையா அப்டின் நீ பண்ண நீ சொன்னியா நீ சொல்லிருந்தா நா அப்பயே எஸ்கேப் ஆய்ருப்பனே ஏ என்ன செஃப்ஃபு மாரி நெனச்சுக்கிட்டாங்கம்மா நீ எதுக்கு என்ன பெத்தனே தெர் ல இவுங்க இவுங்கள பிக்கப் ட்ராப் பண்ணதா பெத்தியா அப்புல்லா கேப்ப நானு என்ன சொல்றது நம்ம அப்டி ஒரு இதுல இருக்குறோமோ என்னமோ தெரியல
அந்த காலேஜ்ல காலைல் காலைல ஏந்துருச்சி இந்த பஸ்ஸுக்கு அறக்க பறக்க ஓடுவோ தெரிய்மா அந்த பஸ்ஸ புடிக்கிறதுக்கு நா எ வீட்லேந்து ஒரு பத்து தப்டிதா இருக்கு ஆனா அப்பயே லேட்டா களம்பி அந்த பஸ் அங்க நிப் பாட்டி இதோ வந்துட்டே கொஞ்சொ நில்லுங்க அப்டின் கத்திலா ஓடி போய் இந்த பஸ்ல ஏறிர்க்கே பஸ்ல எடமு இருக்காது இந்த எறச்சல்ல போய் ஏறி நின்னு அப்பாட அதெல்லா ஒரு செம்ம ஜாலியான லைஃப்மா அந்த க பஸ்ல போறது படிக்கெற ஃப்ரெண்ஸ் கூட அரட்ட அடிக்கிறது இந்த எக்ஸாம்க்குன்னா அந்த பஸ்ல உக்காந்து ஒரு பத்து நிம்ஷோ படிக்கிறது தனமா சாப்புர்றது க க்ளாஸ்ல இந்த மாரி ஃபீலிங்ஸ் நறைய இருக்கு உங்களுக்கு அந்த மாரில்லா நறையா நீங்க ஃபீல் பண்ணீர் பீங்கல நீங்க படிக்
ஆமாம் நீங்க சொல்ற இதே பஸ் இன்சிடென்ட்லா எனக்கு நடக்கு ஃபஸ்ட்லா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கப்றமா எங்க ஏரியாக் ஆ அந்த ஆட்டோ புடிச்சு கரெக் டு நம்ம வ் அவசரமா போகும்போதா அந்த ஆட்டோ ஒருத்தர் ரெண்டு பேருக்காக அந்த ஷேர் ஆட்டோ வெயிட் பண்ணு அங்கர்ந்து திபு திபு திபு திபுன்னு ஓடி நம்ம இப்டி க்ராஸ் பண்ணும் போது அந்த வண்டி அப்டி போவு ஐயையோ நிற் த்துங்க அப்டின் சொல்ட்டு ஓடி போய் ஏறுவோ அப்றோ எங்க ஏரியாக்கே வரும்போது மொபைல் அப்போ காலேஜ் க்லா எடுத்துட்டு போக் கூடாது ஆனா நாங்க எடுத்துட் போவோ தெரியாம அப்போ அங்கர்ந்து ஏறும்போது ஒரு பொண்ணு தோ இங்க வந்துருச்சி அப்டீனு ஒரு மெசேஜ் வரு அந்த மெசேஜ் வரும்போதா வீட்லேர்ந்து கெளம்புறது அவசர அவசரமா அந்த மெசேஜ் எல்லாருக்கு ஃபார்வட் பண்ணி கும்பலா ஒரு பத்து பேர் ஓடி வந்து அங்க ஸ்டாப்பிங்ல நின்னுப்போ அப்றோ வந் து ஈஸியா போய்டு அப்போ எங்க காலேஜ் வந்து ஒரு முக்கால் மண் நேரொ ட்ராவல் ஆ அங்கர்ந்து அவ்டியே போறதுக்கு நல்லா இருக்கு அது ஒரு மல பின்னாடி இருக்குமா கிளைமேட் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி அப்புறோ அந்த காலேஜ்ல வந்து இந்த மொபைல் ரைட்லா வரும்போது மொபைல ஒளிச்சு வைக்கிறது ஹெச் ஓ டி பேக்லயே கொண்டு போய் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலை பண்ணுவோ தெரியாம ஓடுறது எது செமினார்லா நா எடுக்கவே மாட்டே எப்பவுமே செமினார் எடுக்கிறதுனாலே பயோ அவுங்க சிரிப்பு காட்டிட்டே இருப்பாங்களா எனக்கு சிரிப்பு தா வருமே தவிர செமினார் எடுக்கவே வராது அந்த டைம்ல நா ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறே அப்டின்னு சொல்லிட்டு போயிடுவே என் ஃப்ரெண்டையு கூட்டிட் பெய்டு வச் நாங்க ரெண்டு பேரு மட்டு தப்பிச்சுக்குவோ அந்த மாதரி எல்லா பண்ணிருக்கே பாப்புலேஷன் கம்மியாக தா இருக்கு அந்த ஸ்கா காலேஜ்ல
சொல்லம் போது எனக்கு ஒரு ஞாபகோ வருது இ மாதிரி நானு நெறையா எங்களுக்கு ஒரு ஒரு டாபிக்லயு கண்டிப்பா எடுத்துதா ஆகணு நால்லா சா இதுப அட் அட்டன்டன்ஸ் ஆடர்ல கூப்ட்ருவாங்க யாரெல்லா தப்பிக்க முடியாது ரெண்டு பீரிடு கடன் வாங்கிட்டு வந்தாலு ஒக்காந்துருவாங்க டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லா அப்புறோ எய்ஞ்சி போய் ஏ நின்னா நா அப்பல்லா நம்ம நம்ம நடத்துற வரைக்கு நம்மள எதுவுமே கொஷ்டின்ல்லா கேக்கமா நம்ம எப்படி நடத்துனமோ அதுங்கள்க்கு தெரியு ஆனா அன்னைக்கினு எந்திச்சு நம்மள கொஷ்டின் கேக்குற பேர் வழினு நம்மள ஒரு வச்சி செய்வாங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷோ அப்பாப்பப்பா நாலா நறையா அனுபவிச்சிருக்கே அது ஆ பாய்ஸ் ஒரு பக்கோ கேப்பாங்க கேர்ள்ஸ் ஒரு பக்கோ பொய்பாங்க ஏன்டா நா எடுத்த தட்டா எழுந்திரிச்சு செமினார் எடுத்தது ஒரு குத்தமாடா இப்டி போட்டு என்ன வச்சு செய்யறீங்களேன்னுல்லா நெனைச்சிருக்கே அழுகழுகையா வரு நம்மள அதுக்கு வச்சு பேஸ் பண்ணி மார்க் எல்லா வேற போடுவாங்களா இன்டர்னல்லுல கைய வச்சிருவாங்களோ அப்டின்லா பயந்துட்டு அது நிறுத்தி நிதானமா சொல்லி வந்து அதுக்கப்புறோ வச்சு நாம அவுங்கள செய்வோ பாருங்க அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு
ஆமா அதா ஒருத்தர் போய் நின்னாலே சிரிக்க ஆரம்பிச்சிருவோமே நம்ம சிரிச்சாலே வராதே அதுக்கப்புறோ அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்டு இயர்ல மட்டுந்தா அந்த லாங்குவேஜஸ் இருக்கு தமிழம்மா வருவாங்க தமிழ் ஐயா வருவாங்க அந்த மாதிரி அவுங்கல்லா வந்து எடு இருக்கும்போது நல்லா தூக்கோ வரு அவ வேற ஃபர்ஸ்ட்டு பெஞ்ச்சா அப்டியே செம்மையா தூக்கோ வரு அப்ப அவுங்க ஒரு வாட்டி இந்த மாரிதா தமிழம்மா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஒங்களுக்கு எல்லா என்ன புக்ஸு புடிக்கு அப்டிங்கற மாதிரி ஒரு வாட்டி கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப நா வந்து எனக்கு எந்த புக் கு பத்தியுமே தெரியாது அப்போல்லா இப்பவுமே தெரியாது அது வேற விஷய அப்ப சொன்னே எனக்கு திருக்குறள் புடிக்கு அது மட்டுந்தா தெரிஞ்சது எனக்கு திருக்குறள் புடிக்கு அப்டின்னு சொல்லி நா சொல்லிருந்தே அப்போ சூப்பர் சூப்பர் உனக்கு ரொம்ப புடிக்குமா அப்டின்னு சொல்லி எல்லா கேட்டாங்க ஆமா எனக்கு அது ரொம்ப புடிக் ஏம் புடிக்கு அது ரெண்டு ரெண்டு லைன் தான இருக்கு அதனால புடிக்கு அப்டின்னு சொல்லி சொன்ன அதுக்கப்றோ அதே மாரி ஒரு இன்சிடென்ட் ஒரு வாட்டி நடந்துச்சு அந்த அவுங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு திருக்குறள வந்து அவுங்க பாதியில மறந்துட்டாங்க அவுங்க என்ன என்ன அப்டின்ட்டு கேக்குறாங்க யாருக்குமே தெரியல அப்போ அது தெரியாம இருக்கு போது அந்த குறள நா சொன்னே ஏனா எனக்கு அது தெரிஞ்சது அதனால நா சொன்னே நீ அன்னைக்கி சொன்னது நூறு பெர்சன்ட் கரெக்ட்டு ஒனக்கு திருக்குறள் நல்லா தெரியுது அப்டின் சொல்லி சொன்னாங்க இது எதர்ச்சியாதா நடந்துது ஆனா எனக்கு அத பத்தி எந்த ஒரு நாலேஜுமே கெடையாது
இது படிப்புக்கெல்லா அப்பாற்பட்டு காலேஜு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நமக்கு ஞாபகோ வருது தெனைமு அந்த ஃபுட்டு ஷேரிங் ஒரு பத்து பேரு குரூப்பா ஒக்காந்து அந்த டப்பாவ நடுத்தர வச்சி ஆளுக்கு எடுத்துட்டு வர்றதெல்லா சாப்ட்பிடுறது சில ஃரெண்ட்ஸ்ங்களோட அவுங்க அம்மா க்கல்லா நல்லா செய்வாங்க அன்னைக்கி நம்ம ஃபுட் எடுத்துட்டு போனதே மறந்து போய்டு அது மாரி நம்ப எடுத்துட்டு போன ஃபுட்டு ஒரு நாள் ந நம்ம என்ன நல்லா ச நமக்கு கெடைக்கவே கெடைக்காது அப்டிலா இருக்கு ஒரு பத்து பேர் குரூப்பா உக்காந்து அந்த குத கொதறி கொதறி இப்பல்லா நம்ம ஷேரிங் பசங்க வெச்ச கூட நம்ப சாப்ட மாட் டேங்கறோ ஆனா நமக்கு தெரியாத யாரோ தெரியாது ஆனா ஃபிரெண்ட்ஸுனா மட்டு இந்த ஷேரிங் எனக் அப்ப அவ்ளோ புடிச்சுருக்கு அந்த ஒரு ஒரு மணி நேரோ லன்ச் பிரேக்குன்னா முக்கா மண்நேரோ அந்த அரட்ட அடிச்சுட்டு இது இத பண்ணியா இத குடுத்தாங்களே இத பண்ணியா எதுமே பண்ணிருக்க மாட்டோ ஆ இத நா பண்ணிட்டோ அந்த ஒரு த்தர் பண்ணிட்டு வந்துருப்பாங்க அவங்கள பாத்தா காப்பி அடிச்சு எழுது எல்லாரு எழுதி அந்த இத அசைன்மெண்ட் சம்மிட் பண்றது இதெல்லா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு என்ன அசைமெண்ட் ஆ யாரு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் எழுதலேன்னா அன்னிக்கு அந்த அசைன்மெண்டே யாருமே சம்மிட் பண்ணாம கொஞ்சோ ஒத்தி வெக்கறது எல்லா கிளாஸ் கெஞ்சி கூத் ஸ்டாஃப கெஞ்சி கூத்தாடி நாளைக்கு சம்மிட் பண்றோன் சொல்றது இந்த மாரி நெறயா நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு இல்ல க கிளாஸ கட்டடிக்க மாட்டோ நாங்க மாட் படிச்ச காலேஜ் அப்டி ஒரு மாரி கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது இல்ல ஒரு செமினாரே எடுக்க போறாங்க அ ப்ரோக்ராம்ஸ்ல்லா நடக்குதுன்னா அன்னைக்கு போய் கேன்டீன்ல சாப்பர்றது கேன்டீன்ல கியூல நின்னு சாப் பறது இதெல்லா நெறைய விஷ்யோ நடந்துருக்குல இப்ப ரொம்ப மிஸ் பண்றோ அத நம்ம
ஆமா நா நெறையா அப்பாலஜி குடுத்துருக்கே அப்பாலஜி அப்பாலஜி அப்பாலஜினே போகு அ ஹ அதுக்கப்றோ வந்து ஆ நா நெறையா கொஷின்ஸ் கேப்ப கேக்கும் போது வந்து அந்த சார் வந்து கொஷின் கேட்டா கொஞ்ச சிரமப்படுவாரு யோசிப்பாரு அவரு அன்னிக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தது தான அவரு கேப்பா சொல்லுவாரு அப்ப நம்ம வந்து நடுல பூந்து பூந்து கொஷின் கேட்டுட்டே இருந்தா அதுக்கு வந்து அவரு கிளியர் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த பீரியட் முடிஞ்சு போய்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏ நீ கொஸ்டின் மட்டு தயவு செஞ்சு கேட்டுடு இன்னைக்கு மட்டு கொஷ்டின் கேட்டுடு அப்னு நம்ம அதுல நடுவுல பூந்து பூந்து கொஷின் கேட்டுட்டே இருந்தம்னா அந்த பீரியட் முடிஞ்சு போய்டுமா அப்பாடா இன்னிக்கு முடுஞ்ச்சுடா திருப்பி நாளைக்கு மாட்டுவோண்டா அப்டிங்கற மாரி இருக்கு சீனியர்ஸ் கிட்ட நெறிய அக்காங்கல்லா இருப்பாங்க அப்பல்லா நா வந்து ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவ ப்ரூட் அப்டின்னு சொல்லிட்டு அது ரோலான் தா ஆனா என் ஜூனியர்ஸ் எல்லா சொல்லுவாங்க சீனியர் அங்க இருந்து வரும்போதே நீங்க தா வரீங்க அப்டின்னு தெரியற மாதிரி இருக்கு அப்டின்னு இப்ப அந்த பர்ஃயூம் ஸ்மெல் கூட நா மிஸ் பண்ற ஏனா அப்போ இருந்த இதுக்கு அது இல்லாம நா போகவே மாட்டே பர்ஃபயூம் போட்டுதா போவே ஆனா இப்ப வந்து எப்டி இருக்குன்னா அ அந்த பர்ஃயூம் வாசோ வந்தாலே தலவலிக்குது
ஏனா நம்மளுடைய லைஃப் அப்டியே டோட்டலா ஆஃப்டர் காலேஜ் லைஃப் மேரேஜ் லைஃப் அப்றோ அப்டியே டோட் டலா மாறிடுச்சு நம்ம வந்து அந்த ஹால் டிக்கட் வாங்கற கூத்து ஒன்னு இருக்குமே ஃபஸ்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஹால் டிக்கெட் வாங்க எங்க போய் வாங்கறது ரூம் இங்க குடுப்பாங்ளா அங்க குடுப்பாங்ளா அதுக்கப்பற எக்ஸாமுக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹால கண்டுபிடிக்கிறது அந்த எக்ஸாம் ஒரு ஒரு மணி நேர முன்னாடி இத நீ படிச்சுட்டியா நீ சொல்லு சொல்லு சொல்லு அது நீ ச எல்லாரு நம்ம படிச்சத குரூப் ஸ்டடிஸ் பண்றது அது இன்னு நல்லாருக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேந்து ஒரு வீட் ல போய் உக்காந்துக்வோ அவங்க அம்மா செஞ்சு செஞ்சு குடுப்பாங்க படிக்கிறோமோ இல்லையா நல்லா சாப்ட்ருப்போ அதையு அ டு ஸ்னாக்ஸ் சாப்ட்டுக்கிட்டே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டாபிக்க படிக்கிறது அந்த ஒரு டாப் படிச்சதை வந்து எல்லாருக்கு சொல்லி குடுத்துட்டு படிக்குபோ படிச்சது சீக்கிரோ முடிஞ்சிரு நெறைய நெ எல்லா நல்ல நல்ல ஞாபகோ இருக்குற மாரியு இருக்கு அந்த கடசி நிமிஷோ அந்த பஸ்ல போகுபோது ஒரு டாபிக் படிச்சிருப்போ கொஷின பாக்கமா கம்பல்சரி கொஸ்டின் பாத்தா அதுதா வந்து நிக்கு ஏ அதுக்கு அவ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஏ ரொம்ப தேங்க்ஸ் டி நீ சொல்லி குடுத்து தாண்டி வந்துச்சு அந்த ஒரு எக்ஸாம் எழுதுறது அந்த பசங்க அப்ரிசியேஷன் பண்றது அதுக்கப்றோ கடசி முடிய மோதுல்லா ஆ இந்த புக்ஸ் எழுதுறதுக்கு எழுதி குடுக்க ஸ்லாம் புக்ஸ் எழுதி குடுக்குறது நாங்களா கடசி அந்த இயர்ல என்ன பண்ணோ எல்லாரு ஒரே நாங்க எங்க செட்டு மட்டு தா அந்த இதா ஆரம்பிச்சது ஒரே மாரி சுடிதார் எடுத்து போட்டுட்டு போனது கிளாஸ் ஃபுல்லா ஒரே அதையு நா தா ஆர்கனைஸ் பண்ணே ஒரு கடைக்கு போயி இந்த கலர செட் பண்ணி எல்லாருக்கு தச்சு குடுத்து அதல்லா ரொம்ப ரொம்ப நல்ல நினைவுகள் அதல்லா இப்ப ரொம்ப நெனைச்சாலே திரும்பி போயிடலாமா அந்த காலேஜ் லைஃபக்கு நம்ம பேய் இன்னு ஒரு நாலு வருஷோ படிச்சுட்டு வர்லா அப்டிங்கிற மாரி இருக்கு எனக்கு
ஆமா இந்த ரீயூனியன் பத்தி பாக்குபோதெல்லா ஒரே ஆசையாதா இருக்கு ஆனா எல்லா ஒவ்வொரு இதுல செதற்ன மாதிரி அ விண்கல் செதறி போற மாதிரி எல்லா அங்கிட்ட இங்கிட்டு கெடக்குறாங்ளா யாரையுமே வந் து நம்ம இப்ப புடிக்கவே முடியாத அளவுக்கு இருக்காங்க
ஆமா வாட்ஸ்அப் குரூப்ன்னு ஒண்ணு இருக்கு அங்க யாராச்சு இருக்கீங்ளா இருக்கீங்ளா அப்டின்னு கேக்குற அளவுக்கு யார்ரு நம்ம மெசேஜ் பண்றதுக்கு ட்டு திருப்பி டைம் இல்ல அரட்ட அடிக்கிறதுக்கு நேரோ இல்ல நம்ம வேலய பாக்குறத்துக்கே நமக்கு தினசரி வேலைய பாக்கறதே கரெக்ட்டா இருக்கு இதுல எங்க அவுங்கள வந்து அரட்டைக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு மூலையில இருக்காங்க அவுங்கவுங்களுக்கு பர்த்டேன்னு விஷேஷ்ச பாத்தா பர்த்டே விஷ் போடுறது கொழந்த பிறந்துருக்கா சரி விஷ் விஷ் பண்றது கல்யாணமா விஷ் பண்றது கல்யாணத்துக்கு கூட யாருக்கு போக முடிலப்பா அப்பெப்ப நமக்கு வந்து இது அப்டி
பாருங்களே ஏ ஃப்ரெண்டு கூப்பிறா நா பேசிட்டு கூப்பிறா டூ மினிட்ஸ் ம்